ஹலோ எப்டிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டிபோ இருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா இப்பதாபா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச அப்டியே ரெஸ்ட் எடுக்கலானுேட்டு அந்த மொபைல எடுத்து அத பாத்துக்கிட்டு கொஞ்ச கொஞ்சமா ஆஹ் இப்பதா எனக்குன்னு கொஞ்சோ டைமிங் கெடைச்சிச்சு அதனால உக்காந்து அத பாத்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்டியே உக்காந்துனுருக்கே அதுக்குள்ள நீங்க ஃபோன் பண்ணீங்க இந்த சோசியல் மீடியால வந்து இந்த யூடியூப்பு அதுலல்லாம் என்னென்ன வருது எல்லாமே அந்த கதல்லா பாத்துட்டு என்னென்ன இருக்குன்னு படிச்சுட்டு அப்டி இருக்கம்பா
ஓ செரிங்க செரி செரி ஏதோ நம்ம சொந்தமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலானு ஒரு ஐடியால இருந்தேங்க ஆ எனக்கு இந்த யூடியூப் பாத்துதா நானும் கொஞ்ச கொஞ்ச ஏதாது அத பண்ணலா இது பண்ணலான்னு யோஸ்ச்சா கடசில இந்த யூடியூப்பு சோசியல் மீடியானாலயே டைம் வீணா போயிருதுங்க நா அதயவே பாத்துக்கிட்டு உக்காந்துக்கிற சும்மா நா வந்துட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்க மாட்டங்க ஏதாது ஒரு நியூஸ் மாத்ரிதா கேட்பே அப்புற ஏதாது கொஞ்ச காமெடியோ பாப்ப எனக்கு இந்த ரீல்ஸ் அந்த டான்ஸ் ஆடி போட்றது இதெல்லா சுத்தமாவே பிடிக்காது இருந்தாலுமே டைம் போறதே தெரியமாட்டேங்குதுங்க அந்த காலத்துலல்ல அர மண் நேரங்குறது ஒரு யுகம் மாத்ரி இருக்கு ஆனா இப்ப அர மண் நேரங்குறது இப்டி அஹ் பிராக்சர் ஆஃப் செகண்ட்குள்ள அவ்ளவு சீக்கிர போயிருதுங்க
ஆமாப்பா நீங்க சொல்றத பாத்தா அப்டிதா இருக்கு நம்ளே கொஞ்ச மேலுன்னுருக்கும் ஆனா ஒவ்வொருத்தரு பாத்தீங்னா இதுதா உலகானுட்டே உக்காந்துன்னு இருக்காங்களேப்பா அவ்ங்களல்லா என்னா சொல்றது ஆனா நா வந்து இந்த ரீல்ஸ் பாக்கறது கூட எப்டி தெரியுமாப்பா இப்ப ரீல்ஸ்லயே கூட ஃபுல்லா இத பத்தி கமண்டு அத பத்தி கமண் பண்றது எல்லாமே பாக்றதுக்கு ஓ இப்டில்லா கூட நடக்குதான்றதாலலாம் தெரிஞ்சுக்குன்ற மாத்ரி இருக்கு யூடியூப்லனா எல்லாமே தா போடுறாங்க சோசியல் மீடியாவ பத்தி பாத்தீங்ன்னா வச்சுக்கோங்களே இந்த காசிப்ஸ்ஸா அதிகமா இருக்குது என்ன பண்றது இது இப்டி இருக்கு அது அப்டி இருக்கு ஆஹ நீங்க சொல்ல மாத்ரி ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணி ஒரு வீட்ல இருந்தே நம்ம கொஞ்சத்துக் கொஞ்ச ஏன் பண்ணலாம்ன்ட்டு பாத்தா அது நடக்குற காரியமா இல்ல இப்போ வர வர பாக்க பாக்க என்னவோ இத பாத்துட்டு வந்து டைமிங் தா போது தவர ஆ வேலையும் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்ச நிதானம் ஆகுது தவர மத்த பிரகாரம் வேற ஒண்ணுமே ஆக மாட்டேங்துப்பா
ஆமாங்க நானும் பாக்குற லைஃப் ஏதாது உருபடியா பண்ணுவோமான்னு பாத் தா காலைல டிஃபன் பண்றோ மத்யானம் சாப்பாடு பண்றோ நைட்டு எகைன் டிஃபன் பண்றோ வீட்ல இருக்ற வேலய பண்றோ இது அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்ன்னா இந்த சோசியல் மீடியா பிளாட்பார்ம்ல வந்துட்டு உ க்காந்துக்குறோ இத தவிர வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா பண்ண மாட்டேங்குறாங்க நானு ஏதாவ்து ஒரு பிசினஸ் பண்ணணு இது பண்ணணு கொஞ்சொ மூவ் பண்ணணுலாம் நெனக்கிற எனக்கு ஏதாது எடுத்தோம்னா வெளியே போலா அப்டின்னா ஒரு ஐடியாவே வரமாட்டேங்குது ஏன்னா சும்மா இத பாத்துட்டே படுத்துக்கறங்ளா என்ன நெனைச்சா எனக்கே சில சமயத்துல என்ன நா இப்டி இருக்கே ஏது நேரம் பாத்தாலும் இத பாத்துக்கிட்டே இருக்கனே எனக்கு வேண்டான்னு எ மூள சொல்லுது எனக்கு அது நல்லாவே புரியுதுங்க ஆனாலு நா ஏதாது ஒருன்னு ஒரு அடிட் ஆன மாத்ரி அதிய்வே திரும்ப திரும்ப பண்ற ஒரு டைம்ல டென்ஷனாய் ஃபோன் தூக்கி தள்ளி ஓட்டுட்டு எ பாட்டுக்கு நா போய் அப்ற தாங்க வேலையே செஞ்ஜ இதனால என்னனு பாத்தீங்ன்னா குளிக்கிறதுக்கு லேட்டு நை காலையில டிபன் சாப்ட்றது லேட்டு மதியான லஞ் சாப்ட்ற லேட்டுனு எல்லாமே லேட் லேட்டா பண்றங்க நாளைய்லலிருந்து காலை எந்ரிச்ச ஒட்னே ஒரு அபர்மேஸன் ன்மாரி எடுக்குனும் இன்னைக்கி நா வந்துட்டு செல்ஃபோன் பாக்காம இருந்ததுக்கு நன்றி என்னுடைய வேலைகளை மட்டுமே செஞ்சதுக்கு நன்றி பிரபஞ்சமேனு சொல்லி ஒரு நல்லதா ஒரு ஆஃபர்மேஷன் ஓட ஸ்டார்ட் ஆகணும் அப்டின் நெனைக்கிறங்க எனக்கே புடிக்க மாட்டேங்குது சும்மா எப்பபாத் தாளி இதயவே நோண்டிட்டு உக்காந்துட்டுருக்குறதுக்கு
நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட்டா தாப்பா இருக்கு எப்ப நம்ம அதுக்கெல்லா கொஞ்சத்துக்கு கொஞ்ச அடிட் ஆயிட்டோம் நம்பளும் கொஞ்சோ அது அடிக்ட்ன்னு சொல்றது விட நம்பளுக்கும் வேற என்னதுப்பா இருக்கு நம்பளுக்கு ஒரு என்டர்டெின்மெண்டுன்னு பாத்தா வீட்டுங்கல டிவில போட்டாலு அதேதா ஓடுது மொபைல் எடுத்து உக்காந்தாலு அதேதா ஓடுது அதனால வந்து என் என்னன்னா வேலயெல்லா முடிச்சுட்டு கொஞ்ச நேர உக்காந்து இதெல்லா பாக்கலா நம்ம இத பாக்கணுனு உக்காரல வேற ஏதாவ்து பாக்கலா யூடியூப்ல ஏதாது ஒன்னு சிறு தொழில் ஏதாவ்து இருக்கான்னு பாக்கலான்ட்டு போன இது மாத்ரி வருது அதுல ஒரு ஒரு டாபிக் வந்தாலே போதும் அப்டியே லைன்னா நம்போ ஃபுல்லாவே அது உள்ள இறங்கிடு இது பேசுறது அது பேசுறது இத கேக்றது அத கேக்றது அப்டியே போயிடுறதால அது போக போக ஹாப்பனவர் என்னப்பா ஒன்னவர் அதுக்கு மேல கூட அப்டியே உக்காந்து அதே கேட்டுனுருக்கே நைட்டெல்லா ஒரு ஒரு வாட்டி அந்த ரிலாக்ஸ்கு பண்றதுக்கு தா நா உக்காந்து அந் த மொபைலயே பாப்ப இப்பெல்லா அதெல்லா பாக்க பாக்க என்னயிடுச்சுன்னா ஒரே மைண்ட் அவ்வளோ இத யிடுது அதே மாரி நம்ம நைட்ல்லாம் பாத்த கொஞ்ச இந்த காமெடிஸ் எல்லாம் பா கேட்டுட்டுதாப்பா படுப்பே ஏன்னா பாத்துட்டுதா படுப்ப கொஞ்ச ஜாலியா இருக்கும் மைண்ட் கொஞ்ச ரிலாக்ஸா இருக்குன்ட்டு பாப்பே இப்ப இந்த இத பாத்த வச்சுக்கோங்களா அதுக்குள்ள அவர் சொல்லிடுவாரு என்ன பண்ணீன்னு இருக்க இவ்வள நேரகுது வர்லையா உன்னு தூங்கறதுக்கு டைம் ஆகுத நேத்துலா அப்டி சொல்ணு போது இதராத்திரிலல்லா இத பத்தியே திங்கிங் பண்ணிருக்க இருக்கும் அதுர எப்வுமே வேண்டா நம்ம வந்து நம்ம இதுக்கு நீங்க சொல்ற மாத்ரி ந நம்மளே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியலனா இ எதுவுமே அப்டேட் ஆக மாட்டேன்ற அன அப்டின்னு ந ஒரு முத்திரத்த அடிச்சு அப்டியே உக்கார வச்சடுறாங்க தவர ஒரு நல்ல விஷ்யத்த ஒரு ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க தவ தவர நடக்குது இந்த டிவிலும் சரி மொபைலும் சரி இன்னா ஹலைட்டு என்னன்ன நடக்குது இல் அத மாத்ரிதா பேசுறாங்க ரொம்ப பின்னாடி பாத்தா ஆஹ் எதுவுமே தெரியில அவ்ங்க வந்து ஒரு மாட்டந்தட்டி பேசு ற மாத்ரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுப்பா உங்களுக்கு எப்டி இருக்கு
உம் இல்லைங்க நெஜமாலுமே அப்டி தட்டி பேசுனா கூட பரவால்ல போல இருக்குங்க நம்மள மைண்ட் ரீதியா நம்ம ரொம்பவுமே ஒரு மாத்ரி என்ன சொல்றோம் அஹ் நம்ம வந்து நம்மள ஒரு எடத்துலயே வந்துட்டு உக்கார வச்சு நம்மளுடைய வேலைகள எதுவுமே செய்ய விடாம பண்ணி நம்மள இதுக்கு மேல்கொண்டு எதுவுமே டெவலப் ஆக விடாம பண்ணுதுங்கா தா நா நெனைக்கிறேன் அதாவ்து ஓ கொஞ்சோ நெனைச்சு பாருங்க நம்ம வந்துட்டு ஏதாது ஒரு வகையில இவ்ளவு டெனாலஜி இம்ப்ரூவ்மென்ட்டோட நம்ம ஜென்ரேஷன் வெளிய வந்துட்டோ ஆனா இன்னி ஃபியூச்சர்ல வந்துட்டு இன்னும் எவ்வளோவோ டெக்னாலஜி வந்துட்டு டெவலப் ஆக வேண்டியது இருக்குது ஆனா கொழந்தைக அதெல்லாம் யோசிப்பாங்களா அதுக்கான மூளைய செலவு பண்ணுவாங்களா ஆஹ் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அதெல்லா பண்ணமாட்டாங்கன்னு தா தோணுதுங்க ஏன்னா நம்மள பாத் தான நம்ம கொழந்தைகளும் பழகும் அப்போ எல்லாருமே இந்த சோசியல் மீடியாவுக்கே அடிமையா உக்காந்துகிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க அவ்ங்களால வந்து பாத்தீங்கன்னா அவ்ங்களோட படிப்புல கரெக்டா ஃபோக்கஷ்டா இருக்க முடியாது கெரியர்ல போக்கஸ் பண்ண முடியாது இது இந்த மாத்ரி எது க்குமே ஒன்னு என்ன சொல்றது அந்த கொழந்தைங்க ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாம டிசைட் பண்ண முடியாம கொஞ்சோ தடுமாறு வாங்களோ அப்டிங்கற மாத்ரி எனக்கு ஒரு பீல் ஆகுதுங்க என்ன சொல்றது நம்மல்லாம் இந்த மாத்ரி எதுவுமே பாத்து வளர கெடையாது நெறைய கண்டுபிடிப்புகள்கிறது வந்துட்டு இப்ப ரொம்பமே கம்மிஆயிட்டு வருது உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா ஏனா அப்ப நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது அது இது சொல்லி ஏதாவது ஒன்னு டெவலப்மெண்டுக்காக கண்டுபிடிச்சுகிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப அதிகமா கண்டுபிடிப்புகள்ங்கிறது இல்ல இப்போ எல்லாமே வந்துட்டு இந்த ஏ ஐ ய வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றது மனிதன் வேலை செய்யக்கூடாது மனிதனுக்கு பதிலாக ஆர்ட்டிபிஷியல் இன்டலிஜென்ட் வேல பண்ணணும் அந்த நோக்கிதான் பயணிக்கிறாங்களோ தவிர வேற எந்த வகையிலயுமே மூளைய செலவு பண்றது இந்த மாதிரி எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆல்ரெடி வந்து மனுஷனுக்கு கூடிய இருக்கு இருக்கக்கூடிய அஹ் செல்லுல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரி பர்சன்டேஜ் கூட நம்ம யூஸ் பண்றது இல்லைம்மா இப்படி இருக்கிற சமயத்துல இந்த மூளையவே சுத்தமா யூஸ் பண்ணாம விட்டுட்டோன்னனு வைங்களே என்ன ஆகும் கொஞ்சம் நெனைச்சு பாருங்க நம்மள நம்ம காலத்துலல்ல ஆதி காலத்துல மனுஷன் எப்படி தோன்றுனானம்மா பல்லெல்லாம் பெருசா இருக்குமாமா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் நெறைய விலங்குகளை வந்துட்டு வேட்டையாடி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ரொம்ப வலிமையான தாடைகள் இருந்துச்சு பல்லு வந்து அவ்ளவா வலிமையா இருந்துச்சு அப்படின்லா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் அது போக போக அதெல்லாம் கம்மியாயி அவனோட முகம் மாற்றங்கலெல்லாம் அடைஞ்சிருச்சு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா நெருப்ப கண்டுபிடிச்சிட்டான் நெருப்ப கண்டுடிச்சதுக்கும் அப் அப்புறம் வேக வச்சு சாப்பிட கத்துக்கிட்டான் அதனால ரொம்ப வலிமையா கடிக்க வேண்டியதுல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த முகம்லாம் நமக்கு மாறி ரொம்பவுமே வந்துட்டு கூர்மையான பல் இல்லாம ரொம்ப சாப்டான பல்லா நமக்கு வந்திருக்கு அப்போ அஹ் ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா நம்மளுடைய என்ன சொல்றது நம்ம உடல் வந்துட்டு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எத பயன்படுத்தாம இருக்கிறோமோ அத வந்துட்டு பெருசா படைக்காமையே விட்டுருது நம்மளுடைய இயற்கை அப்படி மனுஷ மூளையவே யூஸ் பண்ணாமையே வச்சுட் இருந்தான் வைங்கள இனி வருங்காலத்துல மூளையே இல்லாம போயிச்சுதான் என்ன பண்றது அத நெனைச்சுதாங்க எனக்கு ஃபீல் ஆகுது
ப உங்க கிட்ட பேசரது பார்த்தா நெறைய விஷயம் கத்துக்கலாம்னு நெனைக்கிறன்பா நீங்க நல்லா இந்த பழ காலம் அந்த இதெல்லாம் நல்லா வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்து கொஞ்சம் நல்ல மைண்ட் இது பண்ணி வச்சிருக்கீங்கப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அவங்க கூட பேசுனதுன்னு நெனைக்கிறேன்
என்னங்க எவ்வளவு சீக்கிரத்துல வெக்கிறீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன விஷயங்கலெல்லாம் நான் கத்து வெச்சிருக்கேன்
ஆமாப்பா பா ஆமாப்பா பா உங்க பத்தி எனக்கு தெரியுதுப்பா நீங்க சொல்றது பார்த்தா பழையங்கால கத அந்த கத இந்த கதனிட்டு சொல்றது பார்த்தா இன்னைக்கு கேட்க கேட்க வந்து நம்மளும் அதெல்லாம் பாக்கணும் நம்மளும் கத்துக்கணும்ன்ற மாதிரி அந்த ஆர்வத்த அதுலதான்ப்ப நான் வைக்கிறேன்னு சொன்னேன் நானும் போய் அதெல்லாம் பாத்து இது இது மாதிரி எல்லாம் இங்க இருக்காங்களா இது மாதிரில்லாம் இருக்குதா அப்படினுட்டு நானும் பாத்து கத்துக்கணும்லப்பா
ஆமாங்க கண்டிப்பா நான் சொல்லிட்டு இருந்தேலையா அந்த சோசியல் மீடியா வந்துட்டு ஒரு பக்கம் நமக்கு வந்துட்டு நம்ம டைம திருடி அத யூஸ் பண்ணிக்காம நம்ம மூளை யூஸ் பண்ணிக்க விடாம பண்ணுது இந்த மாதிரி விஷயங்கல்லாம் இருக்கு ஆனா இப்ப நான் சொன்ன பாருங்க இந்த மாதிரியான விஷ விஷயங்கள் நெறைய நம்ம வரலாற்றுகள்ல வந்துட்டு நல்லவங்க நெனைச்சிட்டு இருந்திருப்போம் அவங்கல்லாம் வந்துட்டு வரலாற்றுல இருக்கக்கூடிய பெரிய ஹீரோ மாதிரி நம்ம நெனைச்சிட்டு இருப்போம் அவங்க எல்லாம் வில்லன்கள் அப்படிங்கறது கூட இப்ப நெறைய சோசியல் மீடியா வந்துட்டு நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு அதெல்லாம் கேட்கம் போது அடடா என்ன இப்படி இருக்குது நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால நான் ரீஸ் மாதிரியான விஷயங்கள் பார்க்க மாட்டேன் எனக்கு இந்த ஹிஸ்டரி பாக்கிறது அப்புறம் சில தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கல்லாம் நெறையவுமே பிடிக்குங்க நல்ல விஷயத்துக்காகவும் சோசியல் மீடியாவ யூஸ் பண்ணலாம் நம்ம வேண்டாத விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஆனா எப்படி யூஸ் பண்ணாலுமே நம்மளோட டைம் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்பமே திருடிட்டு இருக்குது ஏன்னா ஒருத்தர பத்தி விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம எந்தடத்து த்திலிமே அதை பயன்படுத்த போறது கெடையாது நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத மட்டும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் உம் சரி நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன் அப்பலாவ நீங்க வெக்கிறேன்டீங்க
போய் தூங்குங்க நான் போய் நீங்க சொன்னதெல்லாம் நான் போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி நானும் பாத்து அந்த ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் ஹிஸ்டரி ஸ்டோரியஸ்லாம் நான் போய் பாக்கறேன் பா ரொம்ப தேங்க்ஸ் உங்ககிட்ட பேசினது
ஓகேங்க